ஹலோ
அ கேக்குதுங்ளா
அ கேக்குதுங்க உங்களுக் கேக்குதுங்ளா நா பேசுறது
ஆ கேக்குதுங்க
அ சேர் சே தெளிவா இருக்குங்ள
அ இருக்குது கேக்குதுங்க நல்லா கேக்குதுங்க நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கங்க நீங்க நல்லாருக்கீங்ளா
அ நல்லாருக்கங்க
அ உங்க குரல் ஏ ஒரு மாதுரி இருக்குங்க
எனக் கொஞ்ச சளி புடிச்சிருக்குங்க அதுனாலயா இருக்கு தொண்ட வேற கர கரன்ருக்கு
ஒங்களுக்குமா
அ ஏதோ மழ வர மாரி இருக்கு வரவு மாட்டுது காத்துதா இருக்கு
ஆமாங்க அதுமா அடியே மழ எங்க காலைலியு அப்புடிதாங்க லைட்டா தூற்னுச்சி ஒன் ரெண்டு தூற்னிச்சு
ப்ப செரி
அப்புடியே கம்முன்ருக்கு வானம் அப்டியே கம்முன்ருக்கு
அ எங் வீட்டுக்காரங்க பெங்களூர் போய்ருக்காங்க அங்க நல்ல மழையா
அங்யாங்க
அ ஆமா அந்த பக்கம்ல்லா சமையான மழையா இருக்குங்ளா
ஓஹோ அத மாறி மாறி தாங்க வரு
அ இங்கதா காத்து வந்து கலச்சி உட்டுடுது மழைய
இங்க இந்த ஆடி மாச காத்துன் பேர்ல இன்னு ஆடி மாசமே பொறக்கல
அ ஆமா
அத் அதுக்குள்ள இவ்ளோ காத்தடிக்குது பட்டு பட்டுனு ஜன்னல்லா ஒடையுதுங்க படா படார்ன்னு
ஓ சேரி செ உங்க நீங்க என்ன மெயின் ரோட்ல இருக்கீங்ளா உள்ளடங்க இருக்கீங்ளா
இல்லங்க சந்துக்குள்ள தாங்க இருக்கோ
ஹ ஆ அதுக்குள்ளயே உங்க கடிக்குது இங்க மெயின் ரோடுங்க நா இருக்கது அப்ப யோசு பாருங்க கதவெல்லா சாத்திதா வக்கணு போல
இங்க ஆமாங்க அதெல்லா க க கதவு இடுக்குல கல்லுக்கல்லா வச்சிருக்கோங்க
ஆ அப்
ம் எண்ண எல்லா டப்பு டப்புன்னு அடிக்குது இதனால ஜன்னல்லா மூடி வச்சுக்கிட்டு கதவுள இடுக்குல எதா கல்லுக்குல்லா வச்சுட்டு உக்காந்துவே பாருங்க
நாங்க வந்து இங்க மெயின் ரோடுங்கனாறதுல எப்பயு ஜன்னல்லா அதிகமா சாத்திருவோ ஏனா மண்ணு பறக்குல ஆ
தன் மா
ஆ ஆ அதனால சாத்திதா இருக்கு கதவுதா தொறந்த இருக்கு இனிமே அதையு சாத்திர வேண்டியதுதா அடிக்கிற காத்துக்கு
ஆமாங்க இனிமே காத்து இன்னு கொஞ்சோ அதிகமாதாங்க இருக்கு
அஹ் ஆமா ஆமா கொழந்தைங்களா வந்துட்டாங்களா ஆ து சாப்ட்டேங்க மதியானத் சாப்பாடு முடிஞ்சிருச்சு
ம் ம் இத் புது ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ரெடியா அ நா சாப்டாச்சுங்க
ஆ சேரி சேரி ஸ்நாக்ஸ்சு ஹ டிஃப்ரெண்டுறுதா செய்வோ நேத்தி கூட கேரட் பாயசோ செஞ்சோ
லேயி
ஆ இன்னைக்கு அவுங்க இல்ல நாளைக்கு தா வருவாங்க நாளைக்கு தா எதாது செய்யணு
சேரி ங்க
அ ஹ அவுங்கதா எதாவது செல்லுல பாத்த பாத்து எதையாவது கேட்டுட்டு உக்காந்துருப்பாங்க.
ம் ம்
அ எங்களுக்கு மாமாவு வெளில போயிட்டாங்க நானு எங்க அத்தையு மட்டுதா ருக்கோ
ஞ
ஆமா அதனாலே செய்யல
ம்
ஹ வு கொழந்தைங்க வர நேர ஆயிட்டே நீங்க எதும் செய்யல
அதா என்ன செய்றதுன்னே தெரியலங்க அதா நானு யோசிச்சுட்டு இருக்கே
அ
ஏன் நேத்திக்கு கொஞ்சோ சாப்பாடு இருந்துச்சு சாப்டாங்க
சேரி
இப்ப சாப்பாடு இல்ல
அப்பிடியா
எனப் பங்க
அ வ் நீங்க உங்களுக்கு மத்தியான எது செஞ்சுக்கலயா
கால்ல வச்சதே இப்பயு மதிய வச்சு ஓட்ட கால்ல வந்து லெமன் ரைஸ் செஞ்சே
ஆ
அப்பயு இப்பயு சா சாப்பிட்டாச்சு இப்ப ஈவினிங்க்கு ஒண்ணு இல்ல
அப்டியா ஆ ஆ
அதனால ஃபிரிட்ஜ்ய தா தொறந்து தொறந்து பாப்பா ங்க
ஆ அதுதா நா நானு அதுதா பண்ணுவே காலேஜிட்டு வந்து வேகத்துக்கு ஃப்ரிட்ஜ தொறந்து பாப்பே எதாவது இருக்கா இல்லயானு
ஆமாங்க ஒண்ணுமே இல்னாலு பத்து தடவ தொறந்து தொறந்து மூட வேண்டி மூடுதுங்க
ஹ ஆமா அது ஒரு அது என்னமே தெர்லங்க அது வீட்ல இருந்து இங்க வந்தா இது இருக்கு அப்டின்னு நெனைச்சுக்கிட்டே வீட்ல என்னாருக்குனு யோசிச்சிக்கிட்டேதா வர மாரி இருக்கு அது பெரிய புள்ளயானலு அப்டிதா
அய்யோ அது வந்தோனா நேரா அதுக்கு கதவ தாங்க தொறக்குதுக போயி
ஆமா
ம்
ம் யார் செஞ்சீங்க பக்கத்துல எது உங்களுக்கு கடை இல்லிங்களா
கடைலல்லா வாங்கிக்க மாட்டங்க அவ்ளோவா
ம் பச்ச பயிறு கஞ்சி வைக்க போறீங்களா
அதாங்க செஞ்சு செய்யலானு பாக்குற அது கொஞ்சோ ஈசியானது கொஞ்சோ வறுத்து மிக்சிலல்லா போட்டு அடிச்சு வச்சிருக்க
அ அ சேரி சேரி
வேக வச்சோம்னா ஈஸியா வேல முடிஞ்சிரு
ஆ ஆமா விரும்பி குடிப்பாங்கலா அதலா
எ பசங்களுக்கு ரொம்ப புடிக்கிங்க
ஆ சேர் சேர் இப்ப உள்ள புள்ளைங்களா வந்து தின்பண்டங்கள் தா அதிகமா திங்கிறது
ஆமாங்க
ம் ஒங்க பக்கத்துல எதுவு கடைய எல்லா இருந்தா வாங்கி குடுக்கலாம் ல
அட கடை சாப்பாடு எல்லா அந்த அளவுக்கு வாங்கி குடுக்க மாட்டங்க முடிஞ்ச அளவுக்கு நானே செஞ்சிருவங்க தெரியுதோ தெரிலையோ நானே செஞ்சு குடுத்துருவங்க பசங்களுக்கு
ம் பரவாலயே எப்டி நீங்களே செய்வீங்களா இல்ல செல்லுல பாத்து அப்டியா கேட்டு செய்வீங்களா
இல்ல இல்லங்க சமுக வளயத்துல வந்து நெறையா போட்றாங்க நம்ளுக்குன்னு நெறையாவே போட்றாங்க
ஆம்மா
பாத்து பாத்து கத்துக்க வேண்டிதாங்க
ஆ சரி சரி பாக்குறதோட செய்யறப்ப அது ஒழுங்கா வருனுமே அதனாலே நா அதெல்லா பெருசா ஈடுபடுறது இல்ல
ஆமாங்க முடிஞ்சாலு பார்த்து வந்துருங்க ஆனா ரொம்ப பெருசாலா எதுவு ப செய்றது இல்ல
ம்
ஆ வீட்ல இந்த ஓவன்ல்லா வாங்கி வச்சிருக்கோ
ஓ சேரி
வது இந்த சிக்கன் பாப்கார்ன்னு இந்த பீஸா அது மரி பா பாப்ஸ்
சேரி செரிங்க
பப்ஸ்தா ஒருதவ செஞ்சனா அது ஒழுங்கா வரலங்க அது
ஆ ஒண்ணு ஒண்ணு சில இது கடையில பண்ணுவாங்கல்ல நம்மளே வீட்ல பண்லா ஆனா அந்த அளவுக்கு வருமா தெர்ல அவங்க நெறய சேப்பாங்க கடைல
ஆ ஆமாங்க நானு இந்த ஃபிங்கர் சிப்ஸ் எல்லா செஞ்ச அது ஓவன் செஞ்சா நல்லாக்கு வைச்சி செஞ்ச
அ
ஆ நம்ம எண்ணெய்ல போட்டு பொறிக்கிறதுக்கு இதுக்கு நல்லா டிஃப்ரெண்டா தாங்க இருக்கு
ஆமா ஏர் ஃபயர்ல சாப்பறதா
நாங்க ஏர் ஃபயர் இல்லங்க ஓவன் தாங்க வாங்கி வச்சிருக்க ஏர் ஃபயரு வாங்கனுதாங்க நெனை
ஆ அப்டி ஏர் பயர்ல சாப்பறது நல்லதா
நல்லதுதாங்க நம்ளுக்கு எந்த ஆயிலுமே இல்லாம இருக்கும்ல்ல நம்மளுக்கு அப்ப சுட் சுட்டேடுக்கறது தான அது நம்மதா இந்த ஜீரோ ஆயில் தான யூஸ் பண்ண போறோ
ஆமா
அது நல்லதுதா சொல்றாங்க
ஆ நா ஒரு இதுல பாத்தே வீடியோல பாத்தா அது வந்து ஆர் ஆர்ஃப்ரையர் சாப்பற்றது ஒடம்புக்கு கேடு அப்டிங்கற மாரி போட்ருந்தாங்க
அப்டியா எதுனால
ஆ அது தெரில அது நானு அது தேடி பாக்கல பெருசா அதுக்கப்பறோ
ம்
ஆனா அந்த அந்த காணொலில வந்து அது ஒடம்புக்கு கேடு அப்டின்னு போட்ருந்தாங்க
ஆனா எனக்கு வாங்கனுன் ரொம்ப நாளா ஆசையா இருக்கு அதுனா டக்குனு ஈஸியா வேல முடுஞ்சுரு போலருக்கு ஒவ்வொன்னுக்கு அதுக்குமே நல்லா டிஃப்ரன்ட்ருக்கு
ஓ அப்டியா நா இன் நா இன்னதா கேக்லா செஞ்சு பாக்கலான் இருக்கே சும்மா குக்கர்ல்ல வச்சு ஒரு தடவ ட்ரை பண்ட்டு அப்பறந் தா அந்த ஓவன் அந்த மாரி வாங்கிக்கலான்ருக்கே
ஆமாங்க நானு அது செஞ்சே அது போமால செஞ்சா பீஸா நல்லாருக்குங்க
ம்
ஒரு தடவ என்னா பண்ணிட்டே இப்ப ஓவன்லயு வச்சுட்டு குக்கர்லயு வச்சுட்டேங்க பீசாவ
சேரி
குக்கர்ல வந்து கீழ வந்து உப்பு போட்டு வப்பாங்க தெரிமா
ம் ஆமா சொல்லுங்க ஆ
நெருப்பு வச்சுடங்க
ஆ
அப்டினா போய்டுச்சு ஹீட்டல்லா ஃபாஸ்டா வச்சுட்டோனே ஹீட்ல வெடுச்சி வெடுச்சி வெடு உப்பு வெடிக்குல்ல கல் உப்பு
ஆமா
வெடுச்சு வெடுச்சு வெடுச்சு எல்லா பீசாலயு வந்து உழுந்துச்சுங்க மேல இல்ல தட்ல ஃபுல்லா
அச்சோச்சோ
அதுவு ஓரோ ஃபுல்லாவே ஒரே உப்பு கருகி உப்பாவே இருந்ச்சு பாருங்க
ஆ ஓவன்ல வச்சது நல்லா வந்துற்ச்சு
போட்டது நல்லா இருந்துச்சுங்க சூப்பரா இருந்துச்சு
ம் சேரி சேரிங்க நா கேக்கு தா ட்ரை பண்லான்ருக்கே
அதுல என்னாங்க இப்ப வந்து ஸ்லோல வச்சே பண்றதுங்க ஃபாஸ்ட்டா வச்சாதான தெறிக்கிது ஸ்லோலா வச்சு பண்ணா நல்லா
ஆ பரவால்ல தோழி நீங்க நெறைய செஞ்சு செஞ்சு அனுபவம் ஆயிட்டீங்க நா இப்பதா செய்யவே கத்துக்கிறே
நீங்க புள்ளைங்க இருக்கு வேற என்னா செய்யறது வெள்ல க வாங்குனா கட்டுப்படி ஆக மாட்டிகிது ஆ நம்மளே செஞ்சாலு கொஞ்ச இன்ன கொஞ்ச கூட நெறைய சாப்புடுவாங்க
ஆ அதுவு கரக்டு தாங்க வெளில போனா ஒரு பீஸ் கேக்கே வந்து அவ்ளோ ரேட்டு விக்கிறா
ஆமங்க
ஆ நம்ம வீ்ட்லய பொருள்லா வாங்கி செஞ்சுடம்னா ஓரளவுக்கு நமக்கு மி
ம் ஆமா அன்னைக்கு சிக்கன் பாப்கான் செஞ்சங்க அவ்ளோ சூப்பரா இருந்ச்சுங்க வீ வீட்ல கடேல வாங்குற மாரியே இருந்ச்சுங்க அப்டியே
ஆ பரவால்ல பரவால்ல நல்லா செய்றீங்க போல அப்ப கொழந்தைங்கல்லா சமத்தா இருப்பாங்க
ஆமாங்க ஏதாச்சு வந்து சிக்கன் எடுத்தாலு ஒரு எது எடுத்தாலு ஒடனே கேட்றாங்க பசங்க
ஆ ஆ சேர் சேரிங்க ஆமா ஆமா அவுங்களுக்கு ஆரோக்கியத்தையு பாக்கணு நம்ம கஞ்சி நம்ம நெலமையு பாத்துக்கணுல்ல
ஆமாங்க நம்மனா நல்ல எண்ண நல்ல எண்ணேல போட்டு பொறுச்சு எடுத்து குடுப்போ
ஆமா
இப்பன்னா பயன்படுத்துன எண்ணைய பயன்படுத்துவாங்க
ஆ ஆமா ஆமா அது உண்மதாங்க
இப்பதா எதுல என்ன இருக்குன்னு தெரியமாட்டுதுங்க
ஆ நெறைய வீடியோல பாத்தா ஒன்னொன்துலயும் புழு வருதுங்கிறானுங்க பழய எண்ண எந்த கறி எதுனாலே தெரில வர வர கறியிலயும் சந்தேக்கப்பட வேண்டியதா இருக்கு
ஆமா கறியில இருந்து அரிசில இருந்து முட்டையில இருந்து எல்லாமே இப்ப கலப்படமாயிட்டு
அ ஆமாங்க ஃபுல்லா யோசிக்கலாம் ஆனா எனக்கு வந்து வீடு சுத்தியும் ஃபுல்லா ஹோட்டல் தா இருக்கு
உங்க வீடு சைடா
அ ஆமாங்க எல்லா ஹோட்டலு வச்சுட்டாங்க
ஓ அப்டின்னா அப்ப ஜாலிதா வேலையே இல்ல வீட்ல
அப்டின்னு சொல்ல முடியாது கிட்டகே இருக்கறதுனால என்னமோ போவே முடிய மாட்டுது
ஓ அப்டியா ஆ
ஆ ஆமாங்க நாங்க வந்து எல்லா ஃபேமிலியாதா போலாணு ஏன்னா ரெண்டு பக்கம் மந்தி இருக்கு
ம்
ஆ கொஞ்ச தூரம் போனாலே செட்டிநாடு ஹோட்டல் எல்லா இருக்கு
இல்லைய அ
அ ஆமா இப்பத்தா இந்த கே எஃப் சி சிக்கன்ல்லா சொல்லுவாங்களா அதெல்லா வீட்டுக்கு பக்கத்துலயேதா இருக்கு
ஆமா இப்பனா ஒரு சின்ன எம்ட கெடைச்சா போதும் உடனே ஏதாச்சு ஒன்னு ஆரம்பிச்சுட்டுறாங்க
அ ஆமாங்க இருக்க வேனா இங்க வீடுகளே இருக்குமா இருக்காதானு தெரியாது அந்த மாதிரி அவ்ளோ கட வந்துட்டு இங்க
இன்ன அது ரோட்டோரம் இருந்தாலே அதுதாங்க எல்லா இட்டு பிடிச்சு எல்லா கடையாக்கிறாங்க கடன்னா நல்லா வருமானம் வரும்
ஆ ஆமாங்க இப்பதா வீட்டுக்கு பின்னாடியா வெளாடுறோன்னு சொல்ட்டு அவ்ளோ கத்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க நா இங்கேதா உக்காந்து பேசி சுத்திகிட்டு இருக்க
ஓ அப்டியா
அ அது டெரப்ன்னு சொல்லுவாங்க கொழந்தைங்க விளையாடுறதுக்கு இடம்
அந்த கிரௌண்ட் மாதிரியாங்க
அ ஆமா வலகட்டி கொஞ்சோண்டு இடந்தா அது
ம்
அதுல அவ்ளோ பெருசா நீட்டா கட்டி வுட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு மண் நேரத்துக்கு ஐநூறு ரூபாயா
ஆமாங்க நானு நெறைய இட பாக்குற இப்ப அதுமாதிரில்லா ஒன்னு புதுசு புதுசா கெளம்பி இருக்குங்க
ஆ கண்டி அது எப்டி இருக்கிற இடத்த வீணாக்காம அவனுங்க பயன்படுத்திக்கிறாங்க பாருங்கள
ரொம்ப அதுல செலவு இருக்காது
செலவு இருக்காது ஆ
ம் ஏன் பசங்களு அத பாத் துட்டு தா எங்க ஊரு கிட்ட கொஞ்ச இன்னு கொஞ்ச தூர தள்ளி இருக்கு ஒண்ணு அத பாத்துட்டு இவனு போணு போணு ஆசப்பட்றா
ஆ நம்ம அந்த கொழந்தைங்களோட அப்டி அவுங்களோட விருப்பத்த தூண்டி விட்டுதான அவனுங்க சம்பாதிக்க வேண்டியதா இருக்கு
ஆமா அத பாத்து வேன்ல வரு பள்ளியில இருந்து வரும்போது அத பாத்துட்டே வருதுவோலா
ஆமா
அதுல நானு சேரனுன்னு ஒரே பிடிவாதம்
அ நமக்குல்லா இந்த என்னம்லா வர மாட்டது பாருங்க இட இருக்கு இட இருக்குன்னு அப்டியே வுட்டுறோ
அ
இவனுங்கல்லா ஒரு சின்ன எடத்துலே இவ்ளோ சம்பாதிக்கிறாங்க பாருங்க
எங்கப்பா பக்கத்துல இருக்க எடத்தையே பாக்க முடிய மாட்டது நம்மளுக்கு
ஆ அதுதா சொல்ற ஒரு வாட்ச்மேனு ஒரு நாலஞ்சு லைட்டு அவ்வளோதா இதோட இதே முதலீடே
ஆமா
அதுக்கு மட்டு செலவுக்கு காசு குடுத்துட்டா போது மிச்ச எல்லா உனக்கு லாபொந்தா
பரவால்லங்க அதுதா செல பேர்லா நல்லா யோசிச்சு செய்றாங்க
ஆ அவங்க அந்த தொழிலயே உள்ளவங்களுக்கு அதெல்லா வரு நாங்க வந்து இந்த வீட பாக்கணு அப்டி பாக்கணு நெனச்சோம்னா அதெல்லா யோ த்திக்கே தோண மாட்டுது இதெல்லா
ஆ பர்ஸ்ட்டு மொதலீடு போன்ணுங்க நல்ல முதலீடு போட்டோம்னா அது எப்டி பிரச்சன இல்ல நம்ப அதுவே பயப்புறோ
ஆ ஆமாங்க ஏன்னா ஏற்கனவே இப்ப கடன்னாலே அது பெரிய பிரச்சனையா போயிடுது
அ
அ நகைய வச்சு வாங்கலான்னு பாத்தா அது அதுக்கு மேல ரேட்டா போயிட்ருக்கு நக
ஆமா நக வக்கிற வெலையில எப்பங்க எப்டி வாங்க முடியு தெர்லங்க
ம் இதுக்கு மே நக வாங்குற ஆசையே இருக்க கூடாது போல
இல்லையே இப்ப கூட நல்லா கொறஞ்சிட்டு வந்துச்சி
ஆ இப்ப ஏறுதே
இப்ப ஏறுதுங்க
ம் வெளிநாட்ல இருந்து வந்தா கூட அதுக்கு வரி கட்ட வேண்டியதா இருக்கு இங்க வந்தோன
ஆமா அப்ப அது நிலையானமே இருக்க மாட்டேங்குது
அ அதுக்கு இந்த வெலய அது அந்த வரியையு பாத்தோம்னா சமமாதா இருக்கு
ஆமாங்க அங்கேயு அங்க வரி கட்டிட்டு இங்கேயு வந்து வரி கட்டணு
ஆ அதுக்கு இங்கயே எடுத்துட்டு போய்ல்லா இல்லா ஒரே வரி இல்லாம முடிஞ்சிரு
ஆமா ஆமாங்க
அ அ கடைசி காலத்துல எங்க அக்கா வீட்டுக்காரங்க கூட ஒரு அஞ்சு பவுண்ல செயின் எடுத்துட்டு வந்தாங்களா
ஆ செரிங்க
அ ஆ இங்க வந்து அங்கேந்து எடுத்துட்டு வந்தப்ப ஒண்ணு தெர்ல
ம்
இங்க வந்தோனே ஆண்களுக்குனா ரெண்டு பவுணு பெண்களுக்குனா அஞ்சு பவுணா இவர் வந்து அஞ்சு பவுண்ணு எடுத்துட்வரவு இதுக்கு தனியா வரி கட்டியிருக்காரு